ஓ
நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங்க வணக்கோங்க
வணக்கம் காலை வணக்கம் இன்றைய நாள் நன்றாக போகட்டும்
ஆ நன்றிங்க நன்றிங்க என்ன பண்றீங்க
ஏதோ வேல இந்த பசங்களுக்கு நாச்சுன் மதிய உணவு செய்யணு
ட்டிங்களா
சமச்சிட்டே இருக்காங்க
ஆமாபா சரிங்க சரிங்க என்ன சமைக்கிறீங்க
ம் காலையில பாத்தீங்கன்னா தோச
ஆ
இங்க சாம்பாரு சட்னி மத்தியத்துக்கு கேரட் பொரியலு சார்ன் சாம்பார் அவ்ளோதாங்க நீங்க
நானு அதுதாங்க காலையில தோச சாம்பார் மதியோ சாதம் ஆ முருங்கக்கா மாங்கா போட்டு சாம்பார் செஞ்சுட்டு வாழக்கா பொரியல் செஞ்சிருந்தே
இப்பதா என் பொண்ணு ரெடியாயி போறா ஸ்கூலுக்கு ம்ம் ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு சரி பேசலாமே அப்டின் சொல்லிட்டு ஃபோன் பண்ணே
ஒண்ணுனே ஆ சொல்லுங்மா
வேலைக்கு எத்தன் மணிக் கெளம்புவீங்க
நா பத்து மணிக்கு தாங்க போவே ம் எனக்கு பத்து பத்தரைக்கு போனன்னா திர் ம் நைட்டு எயட்டு நைனு அந்த மாரி டைமிங்கில முடியும் என் ஒர்க்கு அந்த டைம்ல முடியும்
எப்படி அதுக்குள்ள எல்லா வேலயுஸ் துணி துவக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவீங்களா
ம் ஆமாங்க பத்து மணிக்கு தா போறே நானு அ பசங்க எட்டரைக்கு கிளம்புவாங்க இங்க இருந்து ஆ அவங்க போயிட்டாங்கன்னா அதுக் கப்புறோ வீடெல்லா க்ளீன் பண்ணிட்டு துணிய துவச்சிட்டு நானு குளிச்சிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக் நீங்க ஏ நீங்க எத்தன மணிக்கு போறீங்க
அ நா எட்டு இருவதுக்கு எனக்கு வே ஸ்கூல் பஸ் வந்துடு அதுக்குள்ள இருக்குற வேலையெல்லா முடிச்சுட்டு பசங்கல ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானு கெளம்பிடுவங்க போயி ட்டு திரும்ப ஒரு ஆறு மணி ஆற்ர மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வருவே
அப்டிங்ளா ரொம்ப லேட் ஆகுதுங்ளே
என்னது லேட்டுன்னா அது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு சாய்ந்தரத்துல இல்லன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல அப்டினா நாலு முப்பது நாலு நாப்பதுக்கு அப்டி வந்துருவே
அப்டிங்ளா எப்டி ஆ ஹையர் கிளாஸ் எடுக்குறீங்ளா
இல்ல இல்ல அ லோயர் கிளாஸ் தாங்க எடுக்குறே இருந்தாலு எல்லா டீச்சர்ஸு இருந்துதா போனோ அப்டின் சொல்லிட்டு ஸ்கூல்ல ஒரு கண்டிஷன்
எந்த வேலையுமே ஈஸி இல்ல அப்டின்றது மாரி இருக்கு
ஆமா எல்லாமே ஈஸி இல்லா எல்லாமே கஷ்ட அதுக்குதா நாம்ப ஒரு இதுவா ஓனா எதுவாது எடுத்துக் செய்லா
செய்லாமே அப்டி கூட நீங்க டியூஷன் எடுக்கலா
எங்க ஸ்கூல் போய்ட்டு கஷ்டப்பட்டு வர்றதில்லாம டியூஷன் வேற வந்து இங்க எடுத்து ஆள் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்ட்டே ரொம்ப டயர்டா தா வருவோ சாய்ந்தரத்துக்குள்ள ஒடம்பு அவ்ளோ சோர்வாயிடுது
ஆமாங்க சகோதரி நீங்க நல்லா சாப்புட்ணு ஏ இந்த மாரி இரும்பிட்டே இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஒடம்புக்கு எதாவ்து பிரச்சனையா
ம் சளி புடிச்சிட்ருக்குது இப்போ இது மாறுது இல்லைங்ளா கிளைமேட்டு மாறினு இருக்குறதுனால தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சு சளி புடிச்சுட்டுக்குது முடியில
ம் ஹாஸ்பட்டல் போனீங்ளா இல்லைங்ளா இப்பலா ஒடனே பாத்துர்ணுங்க வே சும்மா சளிப் கஷாயம் கசாயம் குடிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல அதையும் மீறி அப்டியே இருந்துச்சுனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வாங்க டாக்டர்கிட்ட
ம் சாய்ந்தரமா ஸ்கூல்லருந்து வந்து போலான் தா இருக்
எப்டி நீங் நீங்க எங்க ஒரு ஏ சா சாப்பானு செஞ்சு சாப்புட்டு போய்ட்றீங்ளா இல்ல சீக்கிரமா வர்றதுனால வேன்ல போயி சாப்புட்றீங்ளா
இல்லைங்க காலைல சாப்புட்ற சாப்பாடு மட்டு ஸ்கூலுக்கு எடுத்துன் போயி சாப்ட்டுறே
ம்
காலைல வேன் சீக்கிர வர்றதுனால எங்கனால எங்க ஸ் சாப்ட முடியற்தில்ல அதனால
ஸகூல் வேன் சீக் க்கரமா வருதுன் சொன்னாங்கெ
ஆமாம்மா அதுனால அங்க எடுத்துன் போயி சாப்ட்ருவே டிஃபனு ஆ அப்றோ வேற என்ன பண்றீங்க நீங்க எதாவ்து ம் வீட்ல எதாவ்து வேல எதனா செய்றீங்ளா
வீட்லனா எப்டி வேலன்னா வீட்டு வேலைங்களா இல்ல என்து என்னுடய ஒர்க்கு மாரிங்ளா
இல்ல இல்ல இல்ல வீட்டு வேலதா திரும்ப நைட்டு் எட்டு மணிக்கு வந்துட்டு என்னா பண்ணுவீங்க
நைட்டு எட்டு மணிக்கு வந்து அ அதாது பசங்க படிச்சிட்டாங்களா ஹோம் ஒர்க் எழுதிட்டாங்களான்னு பாத்துட்டு போயீ சமச்சிட்டு ஒ ஒருவேள நா அப்டி லேட் டா வர்ர மாரி இருந்தா எ பொண்ணு ஹோம் ஒர்க்கெலா முடிச்சுட்டு இருந்தானா அவளே தோச ஊத்தி வச்சுட்ருப்பா ஆ கான் காலைல கொழம்பு இருக்கு இல்லிங்களா அத சூடு பண்ணி வச்சுட்ருப்பா இல்ல எதோ சட்னி ஏதாவது அரச்சி வச்சுட்டு இருப்பா ஆ அப்டி அவ ஹோ ஹோம் ஒர்க் எழுதினே இருந்தானா நா வந்து தோஸ் சே இல்லனா சப்பாத்தி எதாது ஒன்னு செஞ்சி ம் பெரும்பாலு பாத்திங்கன்னா எங்க வீட்ல நெறயா உப்புமா செய்வாங்க
எல்லாரும் விரும்புற ஒரு உணவு
ன்னே செல்லுவா எ பொண்ணு உப்புமா ரொம்ப தப்பு ஓ மாஹா அப்டின்னு வா
அஹக அ எப்டிங்க ம் தே சொல்லுங்க சொல்லுங்க
போயிட்டு வேலைலந்து வே டயார்டா வர்ரதா ஐயோ ஓ சாப்பாடு இப்பெலா பெரிய கஷ்டமே என்னான்னா இன்னா சமக்கிறது அப்டின்ற யோசிக்கிறதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்மா ஆமா ஆமா யோசிச்சி இது பாருங்களே காலைல எழுந்து சமக்கிறது ஒரு விஷ் இருந்தாலு அத யோசிச்சி செய்யறது கஷ்டோ அதுனால தா அதனால தா சாயந்தரோ டைம்லே யோச் சி வச்சிகணு என்ன என்னா செய்ணு இல்லனா ஒரு டைம் டேபிள் மாரிப் போட்டு வச்சுக்கணு அ இன்னிக்கி இந்த சாப்பாட செய்ணு நாளக்கி இந்த சாப் பாடு செய்ணு திங்கக்கெழம ஒரு சமயல் செவ்வாக்கெழம ஒரு ச மயல் புதன் கெழம ஒரு சமயல் போட்டு வச்சுட்டோனா ஈஸியா இருக்கு நம்மளுக்கு
ஈஸியா இருக்கு பசங்க என்ன சொல்றாங்கங் ஏமா எ எப்பபாத்தாலு இதுவே வா
பசங்க சொல்றதெல்லா கேக்க கூடாதுபா இனிமே நாம குடுக்குறத சாப்ட்டுதா ஆகணு அப்டின்னாதா அவுங்க ஒடம்புக்கு இன்ன நல்லா எ ஹெல்தியா இருக்குமோ அத குடுக்க முடியு அவுங்க சொல்றதெல்லா ஃபுல்லா இந்த துரித உணவுனு சொல்லுவ ங்கள ஜங்க் ஃபுட் அது மாரி கேக்குறாங்க
ஆமா ஆமா அதுதா அதுதா இப்ப நெறைய அதுதா ஆயிப்போச்சு எங்க பாத்தாலு ஹோட்டல்லு பீசா பர்கரூ
ம் அது இல்லாது சாப்பாட்டுல அவுங்க கேக்குறது இந்த நூடுல்ஸு சாண்ட் வெஜ்ஜி பிஸ்கெட்டு பிரெட்டு இது மாரி சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லா நம்ம அலோ பண்ணவே கூடாது இல்ல
ஆமா இல்லான்னா நா வீட்ல இல்லன்னா பசிக்குது அப்டின்னா ஓ எதோ ஒண்ணு செஞ்சு சாப்லா அப்டின்னெல்லா இல்லா ஒடனே அம்மா காசு குடு மேஜி பேக்கெட் வாங்கிட்டரே மா ரொம்ப பசிகுதுமா நா சும்மா ஒரு ரெண்டு மேகி மட்டு வாங்கினந்து சாப்ட்டுக்கிறே அப்டீன்றாங்க அந்த மேகி அந்த மேகில அவ்ளோ இருக்கு நானு பல வாட்டி வர வீடியோஸ்சு எல்லாமே போட்டு காமிச்சுட்டே அப்பயு திருந்த மாட்டேன்றாங்க அதுல புழுகு இருக்கு அது இருக்குன்னு சொன்னாலு கேட்டுக்க மாட்டேன்றாங்க அப்பயு அதுவே தா சாப்ண்ணு அப்டின்ற மாரி பண்றாங்க